ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
ஆ வணக்கம் தோழி
ஆ எப்படி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நலமா இருக்
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டாச்சுங்களா
இனிமேதா தோழி இங்க கொஞ்சோ மழ அதிகமா இருக்கு
காலையிலயே கொஞ்சோ மழ வந்துடுச்சு வந்துட்டு இப்போ கொஞ்சோ பரவாயில்ல வெயிலு சொல்ல முடியாது பட் கொஞ்சோ பரவால்ல
சரி தோழி
ஆ தோழி சொல்ல வேண்டா அப்டியே பேசலா ஹலோ ஆ என்ன இன்னைக்கி என்ன இன்னைக்கி என்ன லன்ச் பண்ணிங்க
இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல இன்னைக்கு சமையல் கெடையாது
அ ம்
ஆ ம் வீட்டுல எல்லாரு ஃபங்ஷ
நல்ல விஷயோ இல்லயா சமைக்க இருக்குற வேல மிச்சமாச்சு
ஆமா நானு வந்து அலுவலகத்துக்கு வந்து விட்டேன்
சேர் சேரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க
ஆமா
சேர் சரி சரி சரி ஆ இன்னைக்கி என்ன பங்க்ஷன் என்ன என்ன திருமணமா இல்ல வந்து எங்கேஜ்மெண்ட் ஃபங்ஷனா
ஒரு காது குத்து ஃபங்ஷனு
ஓ அப்பக் கெ கெடா வெட்டா இல்ல நான்
இல்ல நா சைவம்தா அவுங்க அதனால சைவம்தா சமைச்சுருக்காங்க
உங்களுக்கு சாப்பாடு நீங்க ஃபங்ஷன்கே போலையே என்ன சொ சாப்டுவீங்க நீங்க
ஏ இல்ல நானும் என்னுடைய கணவரும் நா போகல என்னுடைய அம்மா அப்பாதா போயிருக்காங்க கொழந்த எனக்கு இருக்கு ஒரு ஒன்றர வயசுல என்னுடைய பாட்டியும் ஏ கூடதா இருக்காங்க
உம் நல்ல விஷயோ ஒரு நாள் வந்து கிச்சன்க்கு லீவ் விட்டுட்டு ஜாலியா சாப்டுங்க உம் ம்
அதாங்க சாப்பிட போகலான்னு பாத்தா மழ விடவே இல்ல எ ஒரு மணி நேரமா மழ பேஞ்சிட்டே இருக்கு எப்டி வீட்டுக்கு போறதுன் தெரியல
ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா காலைல வி அதாவது விடிய விடியவே மழ மூணு மணிக்கெலாம் நல்ல ஜோனு மழ அ நடுவ்ல வேறு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்றம் கரண்ட்டு குடுத்தாங்க அப்பறம் கொஞ்ச ஆறு ஏழு மணிக்கெலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்து ச்சு ஊட்டி மாரி இருந்துச்சு கிளைமேட்டு அப்பறம் துணில்லாம் சரி காய போட்டாச்சு சரி எப்டியோ ஒரு மண் நேரமாச்சு வெயில் காயுன்னா திருமோ ஒரு பத்து பத்தரைக்கலாம் திருமோ மழ தூறல் ஆரம்பிச்சிருச்சு தூறுது நி்க்குது அப்புறம் ஜோனுு தூறு இப்போ கொஞ்ச பரவால்ல நின்னுடுச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு மழ பெய்யுதுன்னுன்னு நல்லா சரியான வெயிலு
அ ஏன்னா நான் இருக்கற வி அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் எனக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர்
நீங்க நார்மலாவே பேஸ்லாம் நீங்க எப்படி பேசஸ்றீகளோ அதே மாரி நார் நம்ளாலே பேசலாம் நீங்க யூஸ்வலா எப்டி பேசுவாங்களோ அதே மாரி பேசனிங்களாலே நல்லது
அது வந்து அலுவலகத்ல இருந்து வீட்டிற்கும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதுல வந்து ஆங் ஆமா அங்க வந்து அந் சரியான மழனே என்னோட டைய கணவர் வந்து காலயிலயே சொல்லிட்டாரு
ஓ செரி
அவுங் சொன்னவுனே நா நம்பவே இல்லல இங்கெல்லா வெயில் நல்லா அடிக்குது மழையே இல்ல அப்டின்தா சொல்லிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு ஒரு அரை மணி நேரம் அர மண் நேரத்துக்கு முன்னாடியில இருந்து சரியான மழையா இருக்கு
சரியான மழ ஆஹ் உம் நீங்க எப்டி துணிெ எல்லா தோய்ச்சு போட்டு வந்தீங்களா இல்ல
துணி வந்து வாஷிங் மிஷின் இதுலதா நாங்க போடுவோம்
ஆஹ்
எங்க இன்னு தொவைக்கல இனிமேதா ரெண் நாளைக்கி ஒரு டைம்தா தொவைக்கறது அந்த ஒரு பக்
சரி சரி ஆனாதா ஆஹ் தொவைக்கறது அல்லனா இல்லனா தொவைக்கறது இல்ல ஆமா இது நல்ல ஐடியாவா இருக் அது ஃபுல்லானவுட்னே போட்றது இப்ப பரவால கொழந்த இருக்கு இல்லியா அப்ப கொழந்தைக்கு துணி தேவப் படு மால்ல ஒன்னு பிரச்சனையே இல்லையா ரெண் நாளைக்கு ஒரு தடவ தொவுச்சுருவீங்களா
ஆமா அவுங்ளுக்கு வந்து கொ கொழந்தைக்கு வந்து நெறையாவே இருக்கு தோ நீங்கள் வந்து
அதா அதா ஒரு பிரச்சன இல்ல
ஆமா அவங்க அந்த பேம்பர்ஸ்தா போட்டுட்டு இருக்காங்க அதுவு இப்ப நாங்க கொஞ்ஜோ இப்பதா கொஞ்ஜ கொஞ்ஜமா அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக் பேம்பர்ஸ் போட் அதா தா நைட்டு தூங்குறப்ப மட்டு போடனு ஏன்னா முன்னாடி இப்ப எனிடைமு பேம்பர்ஸ் போட்ருப்பாங்க
ஆப் புரியுது புரியுது இன்னொன்னு இப்ப நீங்க அதுதா நீங்க வேலயில இருக்கிறதுனால சரி அவுங்களும் வீட்டில வயசானவங்க பாக்கணும் இல்லியா ஆ பேம்பர்ஸ் போட்டுட்டிங்ன்னா கொஞ்ஜோ இதா இருக்குனு பாப் பண்ணியிருப்பீங்க புரியுது புரியுது நானுமே ஏ பையனுக்கு பேம்பரஸ் தாங்க போட்டுட்ருந்தே ஆனா நெறைய பேர் வந்து போடாதீங்க வேணாம்பாங்க இன்னொன்னு ஒரே ஆள் எப்டி இதுப்பண் நறையத் துணி வாஷ் பண்ணி செய்யணுனா கஷ்டோ இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது என்னன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அறிவுரை கூறதுக்கு வந்து நறைய வருவாங்க ஆனா அத வந்து பிராக்டிகலா நம்ம அத செய்யலாம் அப்டின்னு பாத்த ம்னா கண்டிப்பா எதுவுமே சக்த சக்சஸ் ஆகாது நம்ம சொல்லும் போது சொல்லுவாங்க பேம்ப பர்ஸ் போடாத துணியை கட்டினா துணியை துவைக்கிறதுக்காக யாரு இருக்கு நம்மளும் வேலை அப்படின் நம்ம வந்துடுறோம் ஏனா எனக்கு வந்து இது ஒரு மெண்டல் பிரஸர் ஆ இருந்துச்சு நா கொழந்தையை வளக்குற காலத்துல என் மாமியாரா இரு ட்ட என் மாமனார் இருக்கட்டும் என்னோட கொழந்தைய பாக்க வராங்க இல்லையா அவுங்க ங்களும் இத மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க
ஒரு கட்டத்துக்கு மேல எரிச்சல் வரும் கண்டிப்பா எரிச்சல் வரும் புரியுது புரியுதுங்க ஏனா இந்த வழிய நானு அனுபவிச்சிருக்கிரேன் எனா மாமியார் வீட்ல சப்போ்ட் இல்ல அம்மா வீட்டல தான் இருக்கிற அம்மா வந்து கடைக்கு போயிடுவாங்க காலையில போயிட்டாங்கா நைட் பத்து மணிக்கு தான் வருவாங்க இப்போ நான் வந்து கொழந்தையும் பாத்துக்கணும் சமைக்கணும் அப்பறம் துணியும் துவைக்கணும் இப்போ நம்ம முடிஞ்சளவு நம்ம ஒர்க் போர்ட நா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொழந்த கூட டைம் ஸ்பெண்ட் பண்றே ரெஸ்ட் எடுக்கலாம் சி செக்க்ஷன்
ம்
இந்த மாதிரி சமயத்துல நம்ம கன்வீனியன்டா தான் நம்ம பாக்க வேண்டியது இருக்கு
கண்டிப்பா எனக்கும் எனக்கும் அதே பிரச்சனைதான் இருந்துச்சு ஏன்னா வந்து என்னுடையக்கா எல்லாரையும் வடுங்க என்ன என்னுடைய கணவர வந்து பேம்பர்ஸ் போடாத நீ துணி கட்டுன்னு சொல்லுவாரு ஆனா ஒரு நாள் கூட பாத்துக்கவே மாட்டாரு ஆனா அறிவுரை மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு அதான் ஒரு நாள் நீ வந்து துணி கட்டாம வச்சு நீங்க பாார்த்து பாருங்க அப்ப அப்புறம் வந்து இந்த அறிவுரை சொல்லுங்க நான் கண்டிப்ப எத் துக்கிறேன் அப்டின்னு சொன்ன ஆனா அதையும் கேட்கப்பட்டாங்க நீங்க எங்க அம்மா இப்படித்தான் சொல்றாங்க நீங்க அததான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி
அப்ப உங்க அம்மாவே பாத்துக்க சொல்லுன்னு குடுத்துருக்கணும்
ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் ஆனா பார்பப்பாங்க பார்க்க வருவாங்க என்னுடைய க கணவரும் நானும் தனியா இருக்கும் அவங்க அம்மா விட எங்க வீட்ல இருந்து ஒரு அடுத்த தெருவுல இருக் காங்க அவங்க ஆமா வந்து பேரண பாக்குறதுக்கு அடிக்கடி வருவாங்க வந்தாலுமே அ பாத்துட்டு என்னென்ன கொறைகள் சொல்லலா அப்படின் பாக்கறதுக்காக தா வருவாங்களே தவிர வந்து சரி பாத்துட்டு பேரன பாத்துட்டு போவோனு வர மாட்டாங்க அதுல நம்ப அவங்க நம் அந்த பேரன பாக்குறதுக்கு நம்ப என்னன்ன பாத் த்துருக்கோம் எப்டி எப்டி எல்லாம் பாத்துகிட்டு இருக்கோ அதுல என்னென்ன கொற கண்டுபிடிக்கலா அப்டின்னு வந்து பாத்துட்டு அவங்க பிள்ளயிட்ட சொல்லிட்டு போவாங்க இந்த மாரி கொழந்தைய எப்டி வச்சுருக்காங்க இத மரி பாக்கணும் இத மாரி வள க்கணும் அப்படின் சொல்லிட்டு போவாங்க அதுவே நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு ஒண்ணுமே சொல்ல
எரிச்சலா வரு இல்ல அதுதா ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையாலுமே எரிச்சலா வரும் உண்மையா வந்து நடக்கக்கூடிய சம்பவம் தான் ஏன்னா நாமளே வந்து ஒரு ஒரு கொழந்த வந்தோடனே கொஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸாதா ஃபீல் பண்ணுவோ கொஞ்சம் ஒரு மாரி ப்ரெஷரைஸா ப்ரெஷரைஸ்டா இருக்குற மாரி இருக்கும் தூக்கம் இருக்காது அந்த அழுகிற சவுண்டே தல வலிக்கிற மாரி இருக்கும் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணால் நல்லாயிருக்கும் யாராச்சும் ஒரு மணி நேரம் என்ன ஃப்ரீயா டிஸ்டர்ப் பண்ணாம என ஃப்ரீயா என் போக்குல விட்டுருங்கன்ற தோணு அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸில தா நம்ம வந்திருப்போம் ஹலோ
சொல்லுங்க தொழி
பு புரியுதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா
கேட்குது கேட்குது சொல்லுங்க
இப்போ பேம்பர்ஸ் யூஸ் பண்றது தப்பே இல்லைங்க அதாவது நம்ம ஒரு பிராண்டட் பேம்பஸ் யூஸ் பண்ணோனா கண்டிப்பா ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராது நான் வந் து மேனி போகோ பேன் தா யூஸ் பண்ண ஆன உண்மையாலுமே காஸ்லி தா அப்பலோ அந்த மாரி இடத்துல பண்டுலா அப்டியே வாங்கிட்டு வந்துருவ நானு க்கு வேற வழி இல்ல ஆ பசங்கள பாத்துக்கணு செய்யணுன்ற அப்ப நானு கணவர்கிட்டயோ இல்ல என் தம்ப கிட்டயோ சொல்லி அப்போலோல வந்து பாத்தீங்கன்னா மேனிபோகோபன் வாங்கிட்டு வந்துடுவே அதனால லீக்கேஜும் தாங்குது எந்த ஸ்கின் அலர்ஜியும் எது என் பசங்களுக்கு வந்ததில்ல
நானு என்னுடைய குழந்தைக்கு அது நா இதுவரையுமே இன்ன இது இந்த நாள் வரையும் அதுதா யூஸ் பண்ணிட்டு இருக்கே கொழ கொழந்த பொறந்ததுல இருந்து நா ஆன்லைன்ல பண்டல் பண்டல்லா வாங்கிடுவ ஆனோ வாங்கிட்டன்னா அது ஒரு மாசத்துக்கு கரெக்டா வர மாரி வாங்கிடுவ
கரெக்டா வரும் உண்மையாலுமே அது கொஞ்ச கூடுதலான செலவு தா இருந்தாலும் அந்த செலவு பாத்தோம்னா நம்ப இப்ப வேல செய் அஞ்சு முட்டித் தேய்மானோ ஈரத்தில வயிறு வலி கால்வலி தலவலி வந் சுனா நம்மள யார் பாத்துக்கறது
கண்டிப்பா மத்த பிராண்ட விட எனக்கு அதுவுமே நல்லா தா இருக் அவனுக்கு அதுவும் கஃபர்டபிளா இருக்கதுனால நான் இதுவரையும் மாத்தல எதையுமே மாத்தி போடல
ஆமா எனக்கு எனக்கு அது செட் ஆயிடுச்சு அதனால நானு நா உண்மையாலுமே அததா நா போட்டு எ ரெண்டு பசங்களுக்குமே நா வந்து அதுதா போட்டங்க எனக்கு எந்தஸ்கின் அலர்ஜி அந்த மாரி எதுவு வந்ததில்ல பிள்ளைங்களு நல்ல சேஃபா நல்லா தா இருக்காங்க
கண்டிப்பா தோழி அ தோழி நறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டோம் ரொம்ப நன்றி தொடர்ந்து அடுத்த பதிவில் பேசுவோம்
இருங்க ஆஹ் தோழி தோழி நே சரிங்க தோழி நன்றி தோழி நன்றி